ஹலோ ஆ வண ஆ வணக்கங்க நல்லா இரு இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களாங்க
நல்லா இருக்கேங்க
கேக்குதுங்களாங்க
ஆ கேக்குதுங்க
ஓகேங்க
இன்னைக்கி நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசலா
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விலங்குகள் அப்டின்ற ஒரு தலைப்பை பத்தி நம்ம பேச போறோ அனிமல்ஸ் பத்தி நம்ம பேச போறோங்க
விலங்குகள்ல எனக்கு ரொம்ப புடிக்கு அதுலயு நம்ம வீட்ல வளர்க்கற விலங்குகள்லா ரொம்ப பிடிக்கு சூப்பரான டாபிக்ங்க பேசலாமே
உ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளு முக்கியமான ஒரு உயிரினங்களாதா வந்து கருதப்படுதுங்க இயற்கையி சமநிலையை காக்கவு மனிதர்களின் வாழ்க்கையை வளமாக்கவு விலங்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஒரு பங்கா இருக்குதுங்க
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அதாவது விலங்குகள் இல்லாத உலகத்த வந்து நம்ம கற்பன கூட செஞ்சு பாக்க முடியாது அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி விட்டது விலங்குகள்லா இப்போ பாத்தீங்கன்னா ஆ காட் டு வயல் மல கிராமங்கள் எல்லாமே ஒரு ஆ விலங்குகள் தா இல்ல அப்டின்னா ஒரு உயிரற்ற ஒரு இதுவா தா இருக்கு இந்த விலங்குகள் இருக்கிறதுனால தா இந்த இயற்கை சங்கலி ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை சங்க சங்கிலி வந்து ஒரு ஆ அருந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு இந்த விலங்குகள்லா அதோட இல்ல ஆ நா ஒங்களுக்கே தெரியு நறையா நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் அப்டின்னு சொல்லுவாங்க அ அந்த விலங்குகள்லா மனிதனுக்கு அன்றாட தேவை பிறந்த பச்சிளம் குழந்தை முதல் தேவைப்படுகின்ற அந்த பால் அதுக்கப்புறோ நாய் வந்து வீட்டை காக்க உதவது அ பூனை வந்து ஒரு வளர்ப்பு பிராணியா ஆசையா வளர்க்குறோ ஆ ஆடு மாடு அந்த மாதிரி நறையா வளர்ப்பு பிராணிகள் மனிதர்களுக்கு உகந்த நண்பர்களாக இருக்கு
ஆமா அதாவது சில விலங்கு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ஆ சில விலங்கு மூலமா நறையா அதாவது உணவுகள்லா அளிக்குது இதெல்லா நீங்க சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட்ங்க இப்ப வந்து நீங்க நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களே மனி மனிதனோட உண்மையா நண்பன் மாதிரி பழகு அது வந்து நாய் அது வந்து எப்படின்னா வீட்டை வந்து காக்கறதுக்கு நமக்கு ஒரு காவலா வந்து செயல்படு அதோட வந்து அதோட நம்பிக்கையு விசுவாசமு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவர்ச்சியா இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரிதா மாடு மாடு நா முன்னாடியே சொல்ற மாரி பால் ஆ குடுக்குது அந்த பால்னால பால் தான வந்து பேசிக்கா அதுல இருந்து தயிர் வெண்ணெய் நெய் மோரு எல்லா அந்த பால்ல இருந்துதா கடைக்குது அதே மாரி ஆடு ஆடு பாத்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி மனிதர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு கிராமப்புறத்துல வந்து பல குடும்பத்தோட வாழ்வாதாரமா இந்த ஆடு வளர்ப்பு பலர் வந்து இத தொழிலாவே செய்யறாங்க ஆடு வளர்க்குறாங்க இதனால ஒரு அ வாழ்வாதாரமா இந்த ஆடு வளர்ப்பு அப்டிங்ககுறது இருக்கு
ஆமாங்க இப்ப நீங்க பாத்தீங்னா இந்த ஆடெலா ஆ வந்து ஆட்டோடய பால் அதாவது கோட் மில்க்க வச்சு என்ன பண்ணறாங்கனா சோப்பு ஷாம்பூ இந்த மாதிரிலா இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க உம் ஆமா அதுல சிங்கம் புளி யானை கரடி இது போன்றதெல்லா நம்ம வந்து காட்டு விலங்குகள்னு சொல்லுவோங்க சிங்கம் பாத்தீங்கனா காட்டு விலங்கோட ராஜான்னு சொல்லுவோம அதோட தைரியமு கம் வீரமு வந்து எல்லாருக்குமே ரொம்ப வியக்கற மாரி இருக்குங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சிங்கம் மாதிரியே புலி புலி பாத்தீங்கனா இந்தியாவோட ஆ நம்ம நாட்டோட தேசிய விலங்கு அதோட வேகோ வேட்டையாடுற தெறம அதெல்லா பாத்து எல்லாருமே பிரமிச்சு போறாங்க அதே மாரி யானை யானை வந்து பொறுமைக்கு அவதாரம் அப்டின்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய யான ஒரு சின்ன பாகன அப்டியது ஊதினா மனுஷர்கள்லா பறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஆ இருக்ககூடிய அந்த யானே வந்து ஒரு பாகனோட பேச்சை கேட் கேட்டு அவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அடங்கி நிக்குது பாருங்க அந்த பொறுமை அது மாதிரி அதோட அறிவாற்றல் நினைவாற்றல் யான வந்து யானைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சின்ன வாழப்பழ குடுத்தா கூட அது மனஸ்ல ரொம்ப நினைவா வச்சு சும்மா அதே யானைக்கு நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது ஒரு கத படிச்சிருப்போம்னு நெனக்குறே ஒரு அ யானை நடந்து போகும் போது ஒரு டெய்லர் வேணும்னே குறும்பு செய்யறதுக்காக வாழப்பழத்ல ஊசிய வச்சு யானைக்கு குடுத்துருவாரு அது அந்த யானை மனசு வச்சுக்கிட்டு சேர உறிஞ்சிட்டு வந்து அந்த டெய்லர் கடயில அடிக்கு அப்டின் அந்த மாரி நினைவாற்றலுக்கு அதாவது கெடுதல் பண்ணக்கூடாது அப்டிங்கறத சித்தரிக்கிற ஒரு கதை அது அதாவது கெடுதல் நினைத்தால் கெடுதல் தான் திரும்ப கெடைக்கு அப்டிங்கறது ஒரு சித்தரிக்கிற கதை அதே சமயத்துல யானையோட நினைவாற்றலையும் அ சொல்ற கத அது அது வந்து யானைக்கு வந்து ஒருத்தர் நல்லது பண்ணா அத பகுத்தறியக்கூடிய திறமையு அதுக்கு இருக்கு கெட்டது பண்ணாலு அது வந்து அது இது பண்ணுவோ அப்பிடனு நம்ம ஆ தெரிஞ்சுக்கலா அதே மாரி பழங்காலத்ல போர் போருக்கு யானை படை அப்டின்னே நம்ம ராஜாக்கல்லா வச்சுருந்தாங்க அது மாரி அ அந்த சமயத்ல அவுங்களுக்கு அது மாரி உதவி இருக்கு கோயில் விழாக்கள் எல்லா பாத்தோம்னா யானை யானை வந்து சுவாமிய செலைகளை சுமந்துட்டு வருது இல்லைங்ளா அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதோட மட்டு இல்லாம யானைனாலே பெரியவர்ல இருந்து கொழந்தைங்க வரைக்கு எல்லாருக்குமே ஒரு குதூகலம் வந்துரு இந்த ஒலகத்துல ஒரு சொல் வழக்கு உண்டு மூனே மூனு பொருள்தா வந்து அ ஒலகத்ல அ பாத்து நம்ம அழுப்பே சலுக்கவே சலிக்கவே மாட்டோ அப்டின்னு ஒன்னு வந்து கடல் இன்னோன்னு குழந்தையின் சிரிப்பு இன்னொன்னு வந்து யானை இது மூனுதா உலகத்திலேயே பாக்க பாக்க சலிக்காத ஒரு பொருள் அப்டின்னு சொல்லுவாங்க
அதாவது விலங்குகள் வந்து அதோட சுற்றுச்சூழலோட சமநிலய வந்து விலங்குகள் மூலமாக வந்து அது என்ன பன்னோனா பாதுகாக்கப்படுதுங்க அதாவது எப்டின்னா ஒரு உயிரின வந்து அழுஞ்சிருச்னா அது வந்து இயற்கையோட உணவு சங்கிலியவே பாதிக்கப்படுமாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா தேனீக்கள் வந்து இல்லைன்னா அத மகரந்த சேர்க்கை வந்து கொறஞ்சுரு இதனால பல தாவரங்கள் வந்து வளர முடியாமல் போயிரு இத போலதா சில விலங்குகள் வந்து காடுகள பாதுகாக்க வந்து உதவுதுங்க
ஆமா கண்டிப்பா இப்போ சிங்கம் புலி கரடி எல்லா வந்து காட்ல இருக்குறதுக்காக இரு இருக்குறதுனால தான நம்ம பயந்து போய் காட்டுக்குள்ள போகாம இருக்கோ இல்லாட்டி அதயு அடிச்சு அ எல்லா காட்ல இருக்ற எல்லா மரத்தையு வெட்டி அங்கேயு கட்டடோ கட்டிட மாட்டோமா நம்ம ஆ அதனால கரெக்ட் ட்டு தா நீங்க சொல்றது
ஆமாங்க அதாவது விலங்குகளிடம் வந்து வந்து நம்ம என்னன்னா அன்பு செலுத்துங்க விலங்குகளு வந்து நம்மை போல ஒரு உயிரினம் தா அது அப்டின்னா அதும் நம்ம போல ஒரு உயிரினந்தான்டா அதுவு அதுக்கு உணர்வுல்லா இருக்கு அப்டின்னு த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அவற்றை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம துன்புறுத்தக்கூடாது அடிக்கிறது பண்ணுறது இந்த மாரி எதுவு துன்புறுத்தக்கூடாதுங்க தெருவில வாழ்ற அந்த நாய்க பூனைக இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா உணவு தண்ணீர் இதெல்லா நம்ம வந்து அதுக்கு நம்ம கொடுக்கணுங்க ஆ இது வந்து அதோடய பசிய வந்து தீர்த்துக்கணோ இதன் மூலமா விலங்குகளை வந்து க கல் அதாவது கல் விட்டுலா எரிஞ்சு அடிப்பாங்க ரத்தம் உரு அந்த மாரிலா நம்ம ஒரு துன்புறுத்தல் செயல் தவறான ஒரு செயல வந்து செய்யாம அன்ப காட்டி அதிட்ட வந்து நம்ம கருண காட்டுவது நம்மளோட கடமைனே நா சொல்வேங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க சொல்றது உண்மதா அதாவது ந வா எல்லா வெறு ஐந்தறிவு அப்டின்னு தா சொல்லுவாங்க ஆறறிவு இருக்கிற மனிதர்கள் வந்து அவை மேல அன்பு காட்டணமே தவிர்த்து அ அத வந்து துன்புறுத்த கூடாது அப்புறோ நமக்கு அதுங்களுக்கு என்ன வித்யா அதுக கூட நம்ம துன்புறுத்தாது நம்ம கூட பழகிடுச்சு வச்சுக்கோங்களே கடைசி வரைக்கு அது உண்மையா இருக்கு ஒரே குணத்தோட இருக்கு மனுஷன் தா வந்து சில நேரத்துல நாய் குணமா இருப்பா சில நேரத்துல வேற ஒரு விலங்கு விலங்கோட குணமா இருப்பா ஆனாந்த விலங்குகள்ல்லா என்னைக்கு ஒரே குண ஓனாய் குணோ அது மாரி சொல்லுவாங்க இல்லன்னா அதெல்லா கூட கண்டு பயப்பட வேண்டா இந்த மனிதர்கள தா கண்டு நம்ம பயப்படணு ஏன்னா பல பல நேரங்கள்ல பல பல முகங்கள் காட்டுறவே மனிதன் ஆனா விலங்குகளுக்கு அதெல்லா ஒண்ணுமே தெரியாது நாய்னா இதுதா பண்ணு எறும்புனா இதுதா பண்ணு எறும்பு பாருங்க சுறுசுறு சுறுசுருனு இருக்கு அத பாத்தாலே நமக்கு சுறுசுறுப்பு தா ஞாபகோ வருது சேமிப்பு சேமிப்பு கத்து கொடுக்குது எறும்பு அது மாரி ஒரு ஒரு விலங்குக்கு ஒரு ஒரு குணாதிசயோ இருக்கு அதுலேந்து அது மாறவே மாறாது எந்த காலகட்டத்திலயு அதுவே நமக்கு அந்த விலங்குகள் தர ஒரு பெரிய படிப்பினை அ மனிதர்களு நம்மளுடைய நல்ல மனிதர்களின் அடிப்படை குணம் என்னது நல்ல குணங்கள் நல்ல பண்பு அது அதுல இருந்து மனுஷன் மாறக்கூடாது அப்டிங்கறத வந்து அ விலங்குகள்ல்லா நமக்கு கத்து கொடுக்குது
அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா விலங்குகள வந்து பாதுகாக்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா பல விலங்குகள் வந்து ரொம்ப அழிவின் உச்சக்கட்டத்துல தா இருக்கு காடுகள்லா அழிக்கப்படுது வேட்டையாடப்படுது இதனால வந்து அதோட எண்ணிக்கையே விலங்குகளோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அதனால என்னன்னா காடுகள பாதுகாக்கணு சட்ட விரோதமா வந்து என்ன பண்ணக்கூடாது வேட்டையாடக்கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாம பாத் கத்துக்கணுங்க விலங்குகள் வாழ்ற ஒரு எடத்த வந்து நம்ம வந்து பாதுகாக்கணு அதுதா நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டியதா இருக்கும்னு நா சொல்றே
ஆமா கண்டிப்பாங்க அதாவது விலங்குகள் அப்டிங்கிறது வந்து இயற்கையோட அரிய படைப்புகள் அதுகளுக்கு இந்த பூமியில வாழறதுக்கு சம உரிமை உண்டு மனிதர்கள் போலவே அதுகளுக்கு இந்த பூமியில வாழறதுக்கு சம உரிமை உண்டு அதனால அதோட இல்ல வந்து மனிதர்களுக்கு பல வகையில உதவுது அதனால விலங்குகள நேசிக்கிறது அதுக்கப்புறோ அதுக்கு பாதுகாக்கறது நம்மளோட முதலாய கடமை நமக்கோட பொறுப்பு அதுதா அதே அதனால விலங்கு ங்குகள வந்து நம்ம காக்கணு இயற்கையை காப்போ உலக வளமையாக்குவோ நன்றி வணக்கம்
வணக்கம் நன்றி